வணக்கம் தோழி
வணக்கம் சகோதரி மாலை வணக்கம்
மாலை வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே சகோதரி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே சகோதரி
சாப்டிங்ளா
ஆ மதியோ சாப்டதுதா நீங்க சாப்டிங்ளா
ஆ நானு மதியந்தாங்க சாப்ட்டே நானு
ம் இப்ப சாந்ரோ எதாவ்து தின்பண்டம் எதாவ்து சாப்டுவீங்களே
ஆ சாய்ந்தரோ வந்துட்டு எப்பயாது சாப்டுவே நம்ப நம்ப எதாவ்து நம்ப செய்யணு சுண்டல் அந்த மாரி பயிறு வக செஞ்சேன்னே சாப்டுவே சிஸ்டர்
மத்தபடி எதுவு பண்ணலேன்னா சாப்டமாட்டே நானு
ம்
டீ மட்டு குடிப்பே டீ காஃபி பால் அந்த மாரி எதாச்சு நாங்க குடிப்போ அவ்ளோதா
ஓ அப்ப நீங்க டீ பிரியர்களா
ஐயோ அப்டிலா சொல்ல முடியாது எனக்கு டீ அதிக நா லைக் பண்ண மாட்டே டீ குடிச்சா எனக்கு அல்சர் இருக்குங்களா அவ்ள தா வழியேல்ல பால் தா டீ காஃபி பால் மூணு அப்டியே அப்பப்ப அளவோட சாப்டுக்கறது
ஓ பரவால்ல பரவால்ல
நீங்க டீ குடிச்ட்டீங்ளா
ஆ நா இல்ல நா எப்போமே டீ குடிக்க மாட்டே
ஓ சேரி சேரிங்க பால் வர காஃபி அந்த மாரி
ஆ அதுவு எதுமே கெடயாது எங் குடும்பமே நோ யாருமே குடிக்க மாட்டாங்க எப்பவாது தயிர் மட்டு வாங்கி போடுவா அடிக்கடி தயிர் சாப்டுவோ
இது என்ன அதிசியமான ஒரு குடும்பமா இருக்கு
அ சொல்ல போனா எனக்கு அது கொஞ்சொ வேல மிச்சோன் வச்சுக்கங்ளே இந்த கால்ல எந்திச்சா அந்த ஒரு வேல செய்ணு அந்த வேல மிச்சோ சாந்த்ரோ ஆச்சுனா அந்த ஒரு வேல யாராது வீட்டுக்கு வந்தா ம ட்டுந்தா அது அப்பதிக்கு போய் பால் கடைல போய் வாய்ன்ட்டு வந்துருவே
பரவால்ல பால் செலவு மீதி பண்றீங்க போல ஒங்க வீட்ல
சொல்ல போனா அப்டிதா நெனைக்கிறே பரவால்லல அது ம் ஆச்சிங் சகோதிரி அதுவு கு ட்டிஸுங்க ஒண்ணு இருக்குங்ளே அதுக பண்ற சேட்டைங்க இருக்குங்ளே யப்பா
ரொம்ப பெரி பெரிய கொழந்தைங்ளா கை கொழந்தைங்ளா
ஆ இப்ப யூ கே ஜி போய்ட்ருக்காங்க
ஓ சேரி சேரிங்க அது வரைக்கு நீங்க தப்பிச்ட்டீங்க
ஆ கொஞ்ச இல்ல இதுக்கு முன்னாடியு கொஞ்ச அவ்வளுக்கு சேட்ட பண்ல இப்ப வளர வளர தா ரொம்ப சேட்ட பண்ண ஆரம்பிச்சுட்டா நம்ம வந்து இப்ப கா ஸ்கூல்ல வந்து அவிங்க மிஸ்ஸு மேல வந்து அவிங்க ஆசிரியர் மேல வந்து ஆ இது சொல்றா ஆ யோ எனக்கு வந்து மிஸ்ஸு பிடிக் கில மா எனக்கு வந்து பழைய கிளாஸ் மீஸ் தா எனக்கு புடிச்சிருக்கு அப்டிங்குறா வந்தா அவ
வந்து அந்த கிளாஸ்ல உக்கார வச்சாத தா உண்டு
ஆ நானு சொன்னே தம்பி ஒரு மாச போ சாமி அதுக்கப்புற சரியாயிரு உனக்கு பழகிரு அப்டிங்குறே அந்த பழைய மிஸ் வந்து டான்ஸ் ஆடுவாங்களா பிளே கிரவுண்டுக்கெல்லா கூட்டு போ கேஜி படிக்கு போது கூட்டு போவாங்கல்ல சின்ன கொழந்தைங்க டின்னு ஆ இப் இப்ப வந்து கூட்டு போகல என்னால எனக்கு புது மிஸ் எனக்கு வேணாமா புடிக்கலமா அப்டிங்கிறா அப்புறோ நா கோ அப்புறோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறோ நா பேசிட்டு மன்னு சோகமாவே ஒரு மாரி மூஞ்சு ஒரு மாரி சோகமா இருந்தானா நா கேட்டே என்ன ஆச்சு சாமி ஏ மூஞ்சி சோகமா வச்சிருக் கே அப்டின்னு கேட்டன்னா அதுக்கு அவ சொல்றா ஆ நா அம்மா நானு மின்ன படிச்சுட்டு இருந்தேலே அம்மா கிளாஸ்ல பழைய கிளாஸ்ல எ பக்கத்துல ஒரு பொண்ணு உக்காந்து இருந்தாங்க அந்த பொண்ணு இப்ப கிளாஸ்ஸ மா த்திட்டாங்கம்மா அப்டின்னு அவ்ளோ கவலப்படுறாங்க
பாருங்க இப்பவே எப்டி இருக்கான்னு பாருங்க இந்த காலத்து புள்ளைங்களா
அ அது அதுவு எப்டின்னா அந்த ரொம்ப நம்மல்லா பெரியவங்கல்லா ஃபீல் பண்ணி சொல்லுவோல்ல அந்த கவல பட் டு கவலையா மூஞ்சிலா ஒரு மாரி சோகமா அந்த மாரி வெச்சுக்கிட்டாங்க
நம்பல்லா வந்துட்டு அது எல்லா வந்து நம்பல்லா நாலாவது அஞ்சாவது படிக்கு போதா ஃப்ரெண்ட மிஸ் பண்ணுன் ஒரு ஃபீல் வரு அவனுக்கெல்லா பாருங்க இப்பயே வந்துட்டு இப்ப இருக்க பிள்ளைங்களுக்குல்லா எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு முன்னாடியே அட்வான்ஸ்டா
அ அதுதா பாருங்க நா சொல்ல போனா நா அஞ்சாவது ஆறாவது படிக்கும் போது தெரியிற விஷயோ இப்ப அஞ்சு வயசுலயே அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப இருக்குற பிள்ளைங்க எல்லா வந்துட்டு ரொம்ப இதா இருக்காங்க நமக்கே வந்து அவங்க அறிவுர சொல்ற அளவுக்கு இப்ப இருக்குறாங்கன்னு பாருங்க நீங்க நம்பல்லா நம்ப அம்மா இல்லைங்க சிஸ்டர் நம்பல்லா நம்ப அம்மா அப்பாக்கு வந்து ஒரு காலேஜ் படிக்கும் போது வேலைக்கு நம்ம போற நம்ம இப்பிடி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா இப்டி எல்லா எ நம்ப செலவு பண்ணு சொல்லி நம்ப அவங்களுக்கு வந்து புத்திமதி சொல்லிட் ருந்தோ இப்ப இருக்க பிள்ளைங்க இப்ப இருக்க பிள்ளைங்க அம்மா சொன்னாங்க இல்ல திருப்பி நமக்கு வந்து அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு காலேஜ் அல்ல காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போற டைம்ல நம்ப கிட்ட வந்து ஏதாவது ஒரு இது கலந்து நம்ம கிட்ட கலந்து யோசிப்பாங்க அது வரைக்குமே இவ சின்ன பிள்ள அவகிட்ட போய் என்ன கேக்கறதுன்னு சொல்லி நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா இப்ப இருக்க பிள்ளைங்க அவங்க இவ சின்ன பைய அஞ்சாவுதானே படிக்கிறா இவங்கிட்ட போய் என்ன கேக்குன்னு நெனச்சாக்கூட ஏ எகிட்ட கேக்க மாட்டேங்குறே நா இந்த வீட்டுல ஒரு பைய தானே பெரிய மனுஷு அப்டிங்கிற அளவுக்கு கேக்க ஆரம்பிச்சுறுவாங்க போல அந்த அளவுக்கு இப்ப சரியான வாய்ங்க எல்லாத்துக்குமே
அட ஆமாங்க அது இப்ப அந்த ஒன்ற மாச லீவ் வுட்டாங்கல்ல அந்த டைம்ல வந்து எங்க பைய வெளியே வெளயாண்டு இருந்தா தெருவுல ரோட்ல வெளையாண் டுந்தா நா வீட்டுக்குள்ள இருந்துட்டு கூப்ட்டே ஈவினிங் சாய்ந்தரோ ஆயிருச்சு வீட்டுக்குள்ள வாங்க சாப்பலா அப்படின்னு கூப்ட்ட எப்பவுமே வாங்க போங்க அ எங்க அவரை எங்க வீட்ல வந்து வாப்பா போப்பன்னு தா பேசுவோ அதனால அவிங்களு தம்பியு வாப்பா போப்பனூதா பேசுவோமா திடீனு ஏ வாய்ல வாய் ஏதோ மா ஏதோ ஞாபகத்துல வந்து நான்னு வாடா அப்டின்னு சொல்லிட்டே அதுக்கு அவ்ளோ கோவ படுறாங்க அங்கிருந்து வீட்டுக்குள்ள வேகமா வந்து நா என்ன பண்ணே என்ன எதுக்கு டா சொல்ற அப்படின்னு கேக்க க்கரா
ஓ பரவாயில்லைங்க இது ஒரு நல்ல ஹாப்பிட்டு தாங்க நீங்க பரவால்ல நீங்க ஆரம்ப வாங்க போங்கன்னு சொல்லி அந்த மா மனசுல வந்து பதிஞ்சிருக்குங்க அப்படிங்கும் போது நீங்க வந்து டான்னு சொன்னதுமே அவனுக்கு ஒடனே கோவ வந்திருக்கு பாருங்க அப்படிங்கும்போது அந்த எடத்துல வந்து டா ங்கரது வந்து மரியாத இல்லாம பேசுறாங்க வாங்க போங்க மரி மரியாதையான வார்த்தைன்னு சொல்லுது அவனுக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு புரிய வச்சிருக்கீங்க
ம் இல்லங்க அதுவு உள்ள வந்துட்டு ஐயப் எனக்கு சொல்லி குடுக்கறாங்க அவ டா சொல்லக்கூடாது மா ஒனக்குத் தெரியாதா ஐய பழக்கமா அப்படின்னு எனக்கு சொல்லி குடுத்துட்ருக்கா அவ
அத அதா சொல்றே இல்லைங்க இப்ப இருக்கற கொழந்தைங்க நமக்கே வந்து அறிவுர சொல்றாங்க நம்ம வந்து நானா நம்ம வந்துட்டு நமக்கு அந்தளவுக்கு படிக்கும்போது அந்தளவுக்கு நம்ம ஏதார்த்தமா இருந்துட்டோ பண்ணிட்டோ ஆனா இப்பருக்க கொழந்தைங்க எல்லாரையுமே பாத்து நல்லா ஒரு முன்னே நல்ல ஒரு இதா இருக்காங்க அட்வான்ஸா அவங்க இருக்கு அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு என்ன சொல்ற அது வீட்ல இருக்கும் போதே ஓவர் வைப் பண்ணுவாங்க இப்ப ஸ்கூலுக்கு வேற போறாங்களா அதுஇதுனு பாக்குறாங்களா கண்டிப்ப அவுங்களுக்கு இன்னு கொஞ்ச நெறைய தெரியவே ஆரம்பிச்சிருக்கோ
ஆமாங்க ஆமாங்க
ஏ பைய வந்துட்டு இன்னு பேசுறது இல்ல ஏ பைய வந்து இப்போ இப்ப இப்ப என்க்கு கை கொழந்தைங்க தா ஒன்ற வயசுதா ஆகுது ஏ பையனுக்கு நீங்க சொல்றத பாத்தா ஏ பைய மின்ஞ்சிறுவனட்டாக்கு வாய்
சோ அப்படித்தா நெனைக்கிறே ஏன்னா இல்லைங்க இப்ப நா சொல்லப்போனா நா ஒரு எட்டாவது படிக்கிற வரைக்குமே நல்ல வெவர தெரிஞ்சே எனக் ஒடம்பு சரி இல்லனா எங்கம்மா என்ன தூக்கிட்டு தா போகுவாங்க இப்ப அவனுக்கு ஒடம்பு சரில்லல அவனு எதாவது சின்னதா காயமானாலு அவனே வீட்டுக்குள்ள வந்து கால கழுவிட்டு ஆ நார்மல் தண்ணிலதா கழுவா கழுவி ட்டு மருந்து எடுத்து போட்டு பஞ்சு வச்சுக்கிறது
அதா அதாங்க இல்லைங்க நீங்க பண்றது வந் இல்ல நீங்க உங்களுக்கு பண்ணி இருப்பீங்க இல்லாடி உங்க வீட்டுல இருக்க வங்களுக்கு யாருக்காச்சு நீங்க பண்ணி விட்ருப் பிங்க அத வந்து அவ பாத்திருப்பா இப்ப கால்ல வந்து இந்த மாரி அடிப்பட்டா வந்து இப்டித்தா பண்ணணுனு சொல்லி அத பாத்து அப் இத ஞாபக வச்சு அவ பண்ணிருப்பான்னு நெனைக்கிறேங்க நானு
ஆ அவனு அவனுக்கே தெரியு இப்ப எனக்கு நார்மலா வச் சின்னதா காயமானாலு மா மருந்து வைமா சரியாயிரு சொல்ல போனா அவ எனக்கு டாக்ட்ரு மாரி என்ன நா எந்த டைம்ல நா என்னா பண்ணனு கரெக்டா சொல்றங்க இப்போ நா இந்த டைம்ல நா சாப்டாம நா ஏதாவது கொஞ்ச வேலையா இருந்தே அப்டின்னா அவ என்ன கூப்ட்டு சொல்லுவா அம்மா மணி ஆயிடுச்சு மணி என்னன்னு தெரியுமா இன்னு சாப்டாம இருக்க பசிக்கலையா உனக் யோ அப்டின்னு கேக்குறாங்க
பரவாயில்லைங்க இதாவது பரவாயில்லைங்க எ பைய என்ன தெரியுமாங்க பண்ணுவா, சப்போஸ் அவ யூரின் இது போய்ட்டானு வச்சுக்கோங்க அவன் அவனோட ட்ராயர கழட்டி விட்டுட்டு ஏதாவது பழைய துணி இருன்ச்சுன்னா அந்த மேட்ட போட்டு நா தொடச்சி விடுவேங்க நானு அவன் யூரின் போய்ட்டு அவனே வந்து என்கிட்ட வந்து சொல்லி அவனுக்கு வந்து கீழ குனுஞ்சு கழட்ட தெரியலீங்களாமா ஊ ஊனு எங்கிட்ட சொல்லி கழட் ட்டிவிட சொல்லி நா ஒழுங்கா கழட்டி விடுரதுக்குள்ள கால ஒரு கால உட்காந்து பொறும்யா ஒரு கைய வச் ச்சி எடுக்குறேங் எடுத்துட்டு இன்னொரு காலஎடுக்க முடிலனு கால உதர்றா கால உதற்னா இந்த ட்ராயர் வந்து கீழ விழுந்துருங்களாமா விழுந்ததுக்கு அப்பறோ அத எடுத்து ஒரு ஓரமா போடுறாங்க ஓரமா போட்டு கிச்சன்ல இருக்க மேட்ட எடுத்துட்டு வந்து அந்த யூரின் மேல போடுறாங்க போட்டு மூடி வைக்கிறா அப்ப நெனச்சே இந்த அளவுக்கு இவனுக்கு தெரிதா அப்ப நம்ம வந்து நம்ம என்னென்ன பண்றோங்கறத என்னென்ன செயல் பண்றோங்கறத ஒவ்வொன்னா வந்து நம்ம குழந்தைங்க வந்து பாத்து வளந்துட்டு இருக்காங்க போல அப்டிங்கறதே எனக்
ஆமாங்க கண்டிப்பாங்க அதுதான் நம்ம சொல்லப்போனா தெருவீங்க ஸ்கூல்ல இருக்கறது வந்து படிப்ப மட்டும் தான் சொல்லி தர போறாங்க நம்ம வீட்ல இருக்கறவெங்க நம்ம பேசுறது நம்ம நடந்துக்கிறது ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுவோம்ல இம் மாரி கோவப்படுறது சிரி க்கிறது நம்ம எந்த விஷ்த்துக்கு கோபண்ணு எந்த டைம்ல நம்ம சிரிக்கணு இல்ல யார்ட்ட நம்ம எப்டி பேசணு எல்லாமே நம்ம என்ன பண்றோமோ அத அப் அப்டே டிட்டோ நம்மளோட ஜெராக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களே ஜெராக்ஸ் அப்டியேஸ்வ எடுத்து வச்சுக்கிறாங்க
ஆமாங்க கண்டிப்பா அப்டிதா
ஒரு மாசத்துக்கு முன்னாடிங்க நானு ஒரு டைமு எங்க ரிலேட்டிவ் ஒருத்தங்க வந்தாங்க அப்ப வந்துட்டு வளான் ட்டு வளான்ட்டுருந்தான் நான் வந்துட்டு தண்ணி மோந்து குடுசாமி அவன் தா செய்வா எல்லா வேலயு செய்வா அவ பாத்திர விளக்குறது வீடு கூட்றது எல்லாவேலையு செய்வா துணி கூட மடிச்சு வப்பாங்க அனால நா சொன்னே தண்ணி கொண்டு வந்து குடுசாமி அப்டின்னு ஆ ஓ போய் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தான் நெக்ஸ் ட்டு இன்னொருத்தைங்க வந்தாங்க அந்த கு அந்த ரோட்ல அந்த குப்பல்லா கொண்ட்டு வருவாங்கல்ல அந்த குப்ப வண்டி ஆ குப்ப வண்டி கொண்டு வருவாங்கல நம்ம குப்பை கொட்டுவோல அவிங்களுக்கு தண்ணி மோந்து கொண்டு போய் குடுத்தா எனக்கே அதிசயமா இருந்துச்சு அப்புற ஏசாமி அம்மா சொல்லவே இல்லையே அப்டின்னா அம்மா பாவம்மா அங்கருந்து நடந்து வந்தாங்க கல தாகோ எடுக்கும்மா அப்டின்னா
முன்னாடி நீங்க வந்து குடுத்துருப்பீங்க எடுத்து அத வந்து உங்க பைய பாத்துருப்பானா அது மூலிமா அவுங் குடுக்குறனு அதே மாரி தங்க ஏ பைய அப்டிதானுங்க நா வந்து ஏ ஹஸ்பண்டுக்கு வந்து தோச ஊத்தி சட்னி போட்டனாங்க அவரு வந்து தொட்டு சாப்ட்டு பாருங்ளே சரி ஒன்ர வயசு ஆச்சு சரி அவனே வந்து தட்டுல பிச்சு போட்டு பாக்கலா சாப்பாறான் சொல்லி டெஸ்ட்டு பண்ணுனே நா பிச்ச போட்டு தோசையெல்லா கொண்டு வந்து குடுக்குறேங்க அவ வந்து தட்ட தூக்கிட்டு வந்து ஊ ஊன்னு சொல்லி நீட்டுறாங்க தோச வந்து அவ தட்ல ந போணுமா நான் கொண்டு வந்து வைக்க கூடாதமா அவனே அங்க இருந்து ரெண்டு கைல பொறுமையா நடந்து வந்து கொண்டு வந்து வைக்கிறா அவனுக்கு வந்து சி ச ட்னி காரமா இருக்குன் நமக்கு அரச்சத குடுக்க முடியதுன் சொல்லி பிளெய்ன் தோசைய மட்டு குடுத்தேங்க நானு. அவுங்க அப்பா கூட்டிட்டேன்னு செரி அவளு ம் வந்து சட்னி எடுத்து கொஞ்சமா அவன் தட்டுல எடுத்து ஊத்தி பிச்சு போட்டத சாப்டாம அந்த சட்னிய வந்து சட்னியில நனைைச்சி பரட்டி வாயில வக்கிறாங்க
அச்சச்சோ காரம்
நம்பு ஆ இல்லைங்க நா கொஞ்சோ வந்து அளவாதா காரௌ சமைப்பே ஏனா கொழந்தையு வந்து நம்ம சாப்பற்ற உணவ சாப் போது சாப்புடுவானாங்க அப்படிங்கம் போது எங்க வீட் இல்ல கொஞ்ச எல்லாருமே கொஞ்ச கார கொஞ்ச கம்மியாதா சாப்டுவாங்களா நாங்க சாப்பற காரத்த அவ சாப்பிடுவா காரமாய் நாங்க வந்து பயப்படுவோ சில சமய ஐயோ காரமா இருக்கு எப்பற்ரா குடுக்குறது அப்டின் சொல்லி நாங்க நாங்க வேணானு சொன்னா கூட அவெ சாப்ட்டு உஷ்ஷு உஷ்ஷுன் சொல்லி ஆ வூம்பா காறத்துக்கு அப்டி இருந்து ரெண்டு வாய் சாப்டு தண்ணி குடுச்சுருவே தண்ணி கூட சிஸ்டர் நாங்க வந்து குடுக்க கூடாது அவெ தட்ல வந்து தோச இட்லியோ எதையோ ஒன்னு பிச்சு போட்டு நாங்க வச்சுட்டோம்ங்க பக்கத்து வந்து அவனோட பாட்டில த தி நாங்க வச்சிருவோ தண்ணிய குடிச்சு ஒரு வாய் சாப்ட்டுட்டு தண்ணி வேணுனு அவனே எடுத்து குடிச்சுட்டு திருப்பி வந்து தோச சாப்டுவா பக்கத்துல நம்ம உக்காந்துருந்தோம்னா உ ஊன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து நம்ம வாய்ல வந்து ஊட்டி விடுவாங்க சட்னியை தொட்டு ஊட்டி விடுவா
பாருங்க அவ வாய் பேசாததுக்கு முன்னாடியே எவ்ளோ வேல
கண்டிப்பா சிஸ்டர் அ சம்மப்பறோ சொன்னாப்புல சரியான வாளு கண்டிப்பா அதா நெனப்பே நானு பரவால்ல இவ்ளோ அறிவு இருக்குடா எ நா வந்து எனக்கு நீங்க அம்மாவுக்கே வந்து அட்வைஸ் பண்ண கூட அதெல்லா பாக்கும்போது நமக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு வந்துட்டு இப்ப இருக்க கொழந்தைங்க எவ்ளோ நம்மள வந்து அஞ்சா நம்மளா ரெண்டு வயசு சி வரைக்கு நடக்கல நடந்திருக்கவே மாட்டோ அந்த அளவுக்கு மக்கா இருந்துருப்போ ஆனா இப்ப இருக்க பிள்ளைங்கள வுட்ட சாயி விட்டா வயி்த்துல இருக்கு போதே எல்லா வேலையு கத்துப்பாங்க போல அந்த மாரி இப்ப இருக்கு எல்லா பிள்ளைங்களு
ஆமாங்க அது ரொம்ப சொல்லப்போனா அந்த குழந்தைங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கட் தூக்கொ இப்பல்லா எல்லா விஷயையு அவிங்க பண்றத பாத்து பாத்து எனக்கு வந்து
இப்ப முடிந்து விட்டது நம்ம வேறொரு அழைப்பல நம்ம தொடர்பு கொள்ளலா கண்டிப்பா நன்றிங்க சிஸ்டர் நன்றி